ஆ கேக்குதுதா ஆஹ் ஓகே
மூவிஸ் எல்லாம் இத மாதிரி பாப்பீங்க
ஹூடிஸ்ச
மூவி மூவி
மூவிஸ் மூவிஸ் வந்துட்டு தமிழ் படம் பாப்பேன் ஹிந்தி படம் வந்துட்டு ட்டு பழைய பாலிவுட் மூவிஸ் இருக்குல நைன்ட்டீஸ் எயிட்டிஸ் பாலிவுட் அதெல்லாம் நல்லா இருக்கு இப்போ ஆஹ் இல்ல இ சாப்ப ட்டல்ஸ்
ஓகே ஓகே ஓ கே
தெரியாது சாப் டைட்டீல் வச்சி பாத்துக்கோ
ஓகே ஓகே
எயிட்டிஸ் ஹிந்தி படம் நைன்டிஸ் ஹிந்தி படம்லாம் பாப்பாரா அவர் கூட உ ட்காந் நறைய படம் பார்பே ஷாருகான் படம்லாம் பாார்பே பின்ன அது விட் ட்டா ஜாப்பனீஸ் மூவி கொரியன் மூவி அந்த மாதிரி எதாவது பாப்பே ஹலோ கேக்குதா கேக்குதா ஹலோ நீ கே கேட்க மாட்டேங்குது நெட்வொர்க் கரெக்ட்டா வச்சிருக்கீங்களானு செக் பண்ணி பாருங்க